ஆ வணக்கம்
ஆ சொல்லுமா என்ன பண்ணிட்டு இருக்க எங்கேயோ ஊருக்கு போறதா கேள்விப்பட்டே
ஏ ஆமாக்கா ஊருக்கு கிளம்புறோம் அடுத்த வாரம் ஊருக்கு போறோம் பழனி போலானிருக்கோ கோ அவங்க விட்டு வீட்டுக்காரவங்களுக்கு பிறந்த நாள் வருது
ஓ ஓ கால் பிறந்தநாளுக்காக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்டின்னு திட்டம் போட்டிருக்கீங்களா எதுல போறதா ஐடியா
அ ட்ரெயின்ல தா போலான்னு இருக்கோக்கா ஏதா இன்னும் டிக டிக்கெட்லா ஒன்னும் போடல ட்ரெயின்ல போயிட்டு வரலாமா இல்ல பஸ்ல போகலாமா அப்டின்னு கொஞ்சொ குழப்பமா தா இருக்கு
நீங்க ட்ரெயின்ன்னு சொல்லி இன்னு டிக்கெட் போடலன்னு சொன்னோன கடந்த மாதத்துல ஒரு அனுபவம் எனக் கு அத நிச்சயமா நா சொல்லியே ஆகணு நா வந்துட்டு ஒரு மருத்துவ செக்கப்காக நா வந்து சென்னை வரைக்கு ட்ரெயின்ல போயிட்டே போபோது முன் பதிவு செஞ்சுட்டு போயிட்ட திரும்பி வருபோது நம்ம எப்போ வர்ரோங்றது தெரியாதுங்கறதுனால அன் அன்ரிசவர்டுல போயிட்ட அது என்னன்னா திருச்செந்தூரு எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டேம்மா வரபோது பாத்தீங்கனா விடுமுறைங்றதுனால எல்லாருமே வந்துட்டு அந்த அதுவு சித்தரா பருவம்ங்க அந்த டயத்துல அங்க அதனால மறுநாள் பருவோ திருச்செந்தூர் எக்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறாங்க ஏறாங்க ஏறாங்க மூச்சு உடவே முடில இங்க போனா கூட்டொ கொறையு அங்க போனா கூட்டொ கொறையுன்னா அன் ரிசர்வட்ல வந்துட்டு திணிச்சு பஞ்சுல பஞ்ச கொண்டு போய் ஒரையில துணிக்கற மாரிதா வந்து நம்ம பாத் கூட நிக்க கூட எடல்லாம ரொம்ப கதவிச்சுட்டு வந்தோ அதுலயு விழுப்புரத்துக்கிட்ட ஒருத்தங்க கொழந்தைங்களோட ஏறனாங்க பாருங்க கொழந்தைய தூக்கி ஒருத்தவங்க கையில குடுத்துட்டாங்க ட்ரெயின் எடுத்துட்டாங்க அந்த கொழந்த கத்துக் கத்துன்னு அம்மா அம்மான்னு கத்துது பேரன்டு ஏறவே முடில அந்த மாரி சூழல்ல்லா வந்துது தயவு செஞ்சு அன் ரிசர்வட்ல மட்டு போயிடாதீங்க
ஆமா ஆமா கண்டிப்பாக்கா நா வந்து அவுங்கள்ட்ட சொல்லிட்டே டிக்கெட் போடுங்கன்னு சொல்லிட்டே ஆ போட்றேன் சொன்னாங்க மறந்துட்டாங்ளா என்னன்னு தெர்ல இன்னு டிக்கெட் போடாம இருக்றாங்க
நிச்சயமா அந்த தவற செஞ்சுடாதீங்க ஏனா கண்ணுக்கு எதுக்க பாத்த ஒரு தாயி வந்து வெள்ள நிக்கறாங்க கொழந்த மேலே ஏறிட்டு அதுலயு அந்த கூட்டத்துல ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தர் மேல வெப்பமா படுற அளவுக்கு ஒரு நெருக்கத்துல ரொம்ப தவிப் பாய்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சுத்திணறல் வந்து மயங்கிடுவோமோல்லா நெனச்சோ ஒரு எடத்துக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கனா நீங்க நிச்சயமா ரயில்ல அப்டினா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணிடுங்க அப்டி கடைசி நேரன்னா ஒரு தக்கலாவது போட்டு கெடைக்குதா பாருங்க இல்ல செலவு அதிகமானாலு பரவால்ல ட்ரெயின் டிக்கெட் கெடைக்கலனு பஸ் ல போய்டுங்கம்மா
ஆமா இவங்க அதா சொல்றாங்க என்னன்னா ம் ட்ரெயின் வந்து அங்க பழனிக்கு இல்ல அப்டின்னு சொல்றாங்க
ஆமா ஒரு குறிப்பிட்ட தூரந் தா போலா நீங்க பல எடங்கள் மாறி போற மாரி இருக்கு அதனால பஸ்ஸு வந்துட்டு ஒங்ளுக்கு பிரச்சனயே இல்ல அதனால பஸ்
அப்டித்தா சொல்றாங்க அ மாறி மாறி போகணு அதனால பஸ்லே போயிடு அப்டிங்றாங்கக்கா
பஸ்லனாலு ரொம்ப அதிகமா லக்கேஜ் எடுத்து போவாதீங்க ஏனா கொழந்தைங்கள வேற அழச்சிட்டு போறோ பைய தூ தூக்றததா புள்ளங்கள தூக்றதா ஏ புள்ளைங்க பாதி தூரத்துக்கு மேலே நடக்காதுங்க நம்மள தா தூக்க க சொல்லுங்க அதுவு அப்பா கிட்டயு போவாதுங்க அம்மா தூக்குன்னு நம்ம பின்னடிதா நிப்பாங்க
கண்டிப்பாக்கா அதாவது அந்த பழனி போயிட்டு நாங்க ரொம்ப நாளா அதாது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமா நாங்க வந்து போணு போணு போவுணு போவுணுனு நாங்க நெனைக்கறோந்தாக்கா ஒவ்வொரு தடவையு எங்கள வந்து அப்டியே போகமுடியாத ஒரு சூழ்நெலையாவே மாறி போய்டுது அதனால இந்த வாரொ இப்ப அதாது நேத்து நைட்டு கெளம்ப வேண்டியது நேத்து நைட்டு கெளம்பிடலா பாத்தாக்கா கைல காசு இல்லாம போயிடுச்சி ஏனா ரொம்ப தூரொ போறோ நம்ம கைல கொறஞ்சது ஒரு ஐயாயிர்வாவது வேணுல்ல பிள்ளைகள கூட்டிட்டு போறோ அ அவுங்ளுக்கு பாத் த்தீங்கனாக்கா சனிக்கெழம ஒரு நாள் லீவு எடுத்துட்டுஞாயிறு சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே அங்கே இருந்துட்டு வர்ற மாரி யோஸ்ச்சு வச்சுருந்தோ ஆனா இப்போ வந்து நேத்து பணோ இல்ல அப்டின்றதுனால போக முடியாம போயிடுச்சி வர வரமாவுது
பிறந்த நாள் கிட்ட திட்டமிட்டுட்டீங்களா
ஆமா வர வரோ வெள்ளிக்கெழம அவுங்களுக்கு பெறந்தநாள் வருது இல்லையா செரி இந்த பிறந்தநாளுக்கு போயிட்டு வருவோ அப்டின்ற மாரி யோசிச்சு வெச்சிருக்கே ஆ அது அதோட சூழ்நிலையு எப்டி வரப் போகுதுன் தெர்லக்கா
அதே மாரி ட்ராவல்ல நீங்க கொஞ்சமா லக்கேஜ் எடுத்துட்டு போணுனு சொன்னேனே அடுத்து பாத்தீங்கன்னா சாப் ப்பாடு வந்துட்டு அளவா சாப்டுங்க ஒரு சிலர் சொல்வாங்க போற எடத்துல வந்துட்டு வித விதமான புதுசு புதுசா ட்ரை பண்றேனு அது நம்ப சின்னப் பிள்ளைங்கள வெச்சிட்டு அழச்சிட்டு போவையில புதுசா ஏதாவது ஒரு சாப்பாட குடுத்து அது அவுங்களுக்கு செரி க்லேனாலோ இல்ல நமக்கு ஏதாது வயிறு உப்புச ஆயிட்டாலோ அந்த பயணமே நமுக்கு மொத்தமா அது வீணாயிடோல்ல நம்ப ஒரு மாரி அசௌக்ரியமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோ
நிச்சயமாக்கா இப்ப ஏதாது வெளில போறோ அப்டினா அதிகபட்சோ நாங்க வந்து தயிர் சாதோந்தா சாப்புடுவோ ஆ ஏனா ரொம்போ தூரோ நாங்க போறோன்னாவே நாங்க ம் அதிகமாவே நாங்க தயிர் சாத மட் டுந்தோ எடுத்துப்போ ஏனா பிள்ளைங்ளுக்கு செரிமானத்துக்கு எதுவு பிரச்சினை ஆயிடுமோன் சொல்லி பயந்துக்கிட்டு நானு செரி அவுங்களு செரி என்னுடைய கணவரு செரி ஆ மத்த உணவுகள எதுமே எடுத்துக்க மாட்டோ அதாது நாங்க இப்போ இங்க உள் இ நாங்க இருக்கக்கூடிய ஊரு இங்க பக்கத்துல உள்ள கோவிலு அது மேரி இடங்களுக்கு போறோ அப்டினு வெச்சுக்கோங்க அதுக்கு மட்டுந்தா வந்து நாங்க வந்து அசைவ உணவுகள செஞ்சி சாப்ட்டு பாப்போ மத்தபடி தொலைதூரோ போறோன்னாக்கா நாங்க அசைவ உணவுகள் பக்கமே நாங்க போக மாட்டோ அது மேரி ஆ சாம்பார் சாதமோ அந்த மாரி ஓர் சாப்பாட்டுக்குமே நாங்க போக மாட்டோ ஆ தயிர் சாதோ ஏனா அதுதா நமக்கு வந்து செரிக்கக் கூடியதாவு இருக்கு ஆ வயித்துக்கு எந்த பிரச்சினையுமே இல்லாத ஓர் சாப்பாடுன்னா அந்த தயிர் சாதோந்தானே அது மழக்காலமா இருக்கட்டு வெயில் காலமா இருக்கட்டு இந்த சாப்பாட்ட தா நாங்க எடுத்துப்போ
நிச்சியமா நீங்க சொல்றது நல்ல விஷ்யந்தா அதே மாதிரி எனக்கு நீண்ட காலமா ஒரு கனவு எங்களுக்கு திருமணமாகிய வருடத்துலேருந்து இன்று வரைக் குமே உள்ள ஒரு ஆச என்னன் பாத்தீங்கன்னா எனக்கு கன்னியாகுமரி போகணு அந்த பகுதிக்கு ஏன்னா இப்பல்லா கூட புதுசா கண்ணாடி பாலம்லாங் கூட வச்சிருக்கறதாலா சொல்றாங்களா எல்லாரு ஏ ஃப்ரெண்டுங்கள்லா வேற போயிட்டு வந்து செல்லுல ஸ்டேட்டஸ் போட்றாங்க என்னன்னமோ சன்ரைஸ் அப்டி இருக் கோணு எனக்கு நீண்ட காலமா ஆச நீங்க போயிருக்கீங்களா
கா அந்த இப்ப கன்னியாகுமரி போகோணு பழ்னி முருகர் கோயில் பாக்குணோ அது மேரி வெங்கடாஜபதிக் போய் பாத்துட்
திருப்பதி நீங்க சொன்னோன்னே ஞாபகோ வருது கல்யாணத்துல பண்ண வேண்டுதலு கல்யாணமாகியு ஒரு ஆறு ஆண்டுகள் கிட்ட ஆயிட்ட இன்ன வரைக் கு என்னால போக முல்ல ஏ கணவர்ட்ட கேக்கறது இப்பங்கறாங்க அப்பங்கறாங்க அந்த நாள் மட்டு வந்தபாடே இல்ல
ஆ அப்டிதாக்கா வந்து போகுணுன் சொல்லி ஆசப்பட்றது தா ஆனா இப்ப போகுணுன்னு நமக்கு எண்ண இருந்தாலு நம்ம கையில வந்து அந்தளவுக்கு பணோ வரமாட்டேங்கிதுல்ல இதா ரொம்போ தூர போயிட்டு வரோ அப்டிங்கும் பொழுது நிச்சயமா நம்ம கையில வந்து கொஞ்சோ ப தொகைய வெச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில தா போற மாதிரி இருக்கு
இந்த காரணந்தா எனக்குமே நம்ம வந்துட்டு ஒரு எடத்துக்கு போனுனு பணோ கேப்போ அப்பதா எதிர்பாராத ஏதாவுது ஒரு கு பிள்ளைக்கு ஒடம் முடி
கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதாக்கா அவரு நம்ம வந்து கஷ்டப்பட்டு நானு குருவி சேக்கர மாத்ரி ஆயிரோ ரெண்டாயிரோ அப்டி சேத்து வெச்சாலு பாத்தா அந்த காசு போய் வேற எதுலயாவது போய் வுழுந்து அப்டியே இதாயிடுதுக்கா
நிச்சயமா அதே சூழ்நில தா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இல்லேனா சொந்தக்காரவங்க வீட்ல ஏதாவது விசேஷோ இல்ல நமக்கு ஒரு கடனு இந்த மல் சம்பந்தமே இல்லாம எனக்கு போன தடவ ஒரு தடவ திருப்பதி போணுனு ரொம்ப ஆர்வமா இருந்து நாள்லா ஃபிக்ஸ் பண்ணு அப்பதா எங்கப் ப்பாக்கு ஒடம்பு முடியாம போயிடுச்சு அந்த மாத்ரி ஆயிட்டு அது ஒரு திட்டமிடல்னு நம்ம பண்ணும் போதே போகல ஆனா பல இடங்கள் வந்து நம்ப
அப்டி கெடையாதுக்கா கோயில் பயணத்த பொறுத் த்தளவு நம்ம வந்து திடீர்னு தா கெளம்பணுன் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த நாள் போகு அப்டின் யோச் ச்சு மட்டு கெளம்பக்கூடாது அப்டின் சொல்லுவாங்க ஆனா எங்களோட கணவர்ட்டு திடீர்னு கெளம்ப முடியாது யோச்சி வெச் ச்சு நம்ப முடியாது அப்பதா அவங்க ஏதாவது ஒரு இது சொல்லுவாங் நா வந்து வெள்ளிக்கிழம காலைல தா துன்ன இந்த மாரி நம்ம வந்து இன்னிக்கு நைட்டு கோவிலுக்கு போய்ருவோ அப்டின் சொல்லிட் ட்டு நா பண ரெடி பண்றே நீங் போ அப்டினதுக்கு நா வெச்சிருந்த தொகய பாத்துட்டு அந்த தொகையெல்லாம் பத்தாது இரு நம்ம வந்து அடுத்த வாரோ போவோ அப்டினு சொல்ட்டாங்க
தள்ளி போட்டாலே ஆனா போறதுங்கிறது நம்ம அடுத்து அந்த நேரத்துக்கு வரு அப்டி நமக்கு பெண்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாத்ரி நம்ம போக கூடாது நாள்ல இப்டி ஏதாவது ஒரு காரண வந்துடுது ஒஞ்சு போகவே முடியில ஆசைகள் தா இருக்கு இது மாத்ரி பாத்தீங்கனா மதுரையு எனக்கு நீண்ட காலமா ஆ சப்பா மதுரையு மற்று அது சுற்று வட்டார பகுதிகள் இருக்கும்ல அங்க அந்த தொல் வியல் அகழ்வாராய்ச்சியிலிருந்து கோயில்களோட சிற்பங்கள்ல இருந்து பல விஷ்யங்கள் பாக்கணுனு ஆச நம்ம இன்னு ஆனா சுத்தி பாக்கணுனு நெறைய இடங்கள் ஆச இருக்குல்ல
கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னவுட்னே இப்ப நானே அந்த மதுரைதா அடுத்து நா சொல்லலான் பாத்தே ஒரு தடவ எங்க எம் என்ட பெரிய பாப்பாக்கு வந்து கண்ணுல கொஞ்ச பிரச்சனன் சொல்லி மதுரை அ கண்ணாஸ்பத்ரிக்கு அழச்சிட் போய்ருந்தோ அப்ப பாருங்க அன்னிக்கு ஒ ப பஸ்ஸே அ கெடைக்கல சுத்தமா பஸ்ஸே கெடை காம தஞ்சாவுர்ல போய் நின்னு விடிய காலைல பஸ் ஏறி அவ்ளோ ஸ் சிரமப்பட்டு போனோ அப்ப நாங்க என்ன யோச்சிபோனா செரி போறோ அங்க த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுகுல்லா போய்ட்டு அப்டியே வர்லா அப்டின் சொல்ட்டு போனா திடீர்னு அங்க போய் எனக்கு அ பெண்களுக்கு ஒ அது மாரி ஆய் டுச்சு என்னா அதோட நா எப்டி கோயிலுக்குள்ள போறது அப்டின்ற மாரி ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நில நாங்க வந்து ட்டோ மனமே இல்லாம எவ்ளோ தூரோ போயி அங்க போய் பாக்க முடியாம போய்டுச்சு ஏன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய எடத்துலிருந்து அங்க மதுரை மதுரை போறோங்கிறது ரொம்ப தூரமா இருக்குல்லயா அவ்ளோ தூரோ போய்ட்டு அங்க போய் மீனாட்சி அம்மன பாக்கலங்கறது ரொம்பவே வருத்தமான ஒரு செயலாவே இருந்தது எனக்கு இப்ப வரைக்குமே
நிச்சயமா எனக்கு இந்த மாத்ரி சூழல்கள்ல்லா பல இருந்திருக்கு அதா நம்ம நெனச்சாலு அந்த பொருளாதார சூழல் அதுஇதுன் போயிடுது ஒன்னாவது அதிகமா சுத்தி பாத்துக்கணு போகணு போகணு போகணுனு ரொம்ப ஆசப்பட்டு ஒரே ஒரு முறைதா பாண்டிச்சேரி போய் இருந்தோ அதுவு திருமணமான புதுசுல வேற எங்க எங்கேயோ அழச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி அளவுல முடிச்சுட்டாங்க அ த அந்த இடத்துக்கு போம்போதா வாழ்க்கையில நா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னே சொல்லலா ஆனா நல்ல சுற்றுலாத்தலங்களா இருக்கட்டு நெறைய ஃபாரினர்ஸ் ல்லா வர்றதா இருக்கட்டு அங்க உள்ள ஒவ்வொரு எடமு அதுலயு அங்க எல்லா வந்துட்டு அவ்ளோ சுத் தமா இருக்குப்பா நல்ல ஒரு சுத்திபார்க்க ஒரு நல்ல இடமா ஒரு நாகரிகமா நல்ல மெயின்டென் பண்ணாங்க பீச் சுலா பாத்தீங்கன்னு வச்சுங்க அவ்ளோ க்ளீனா இருக்கு ஒரு ஹைடெக்கா இருக்கு நல்லா இருந்தது
ஆமா ஆனா இப்ப இங்க உள்ள நம்மளுடை எ பே அந்த கடற்கரை பக்கோ போயி பாருங்களே அங்கங்க உக்காந்துட்டு அப்டி அப்டியே சாப்டுட்டு அப்டி அப்டியே தூக்கி போட்டுட்டு போறாங்க அதனாலதா வந்து நெறையா நா இப்ப நேத்து கூட நா டி வி ல பாத்தே இந்த கடலுக்குள்ள எல்லா போயிட்டு அ அந்த கெடக்குற கேரி பை இந்த வலை அந்த மீன் குடிக்கிற அந்த வலை அதெல்லா போயி சிக்கி நேத்து போயி சுத்த பண்ண கடலுக்குள்ள போயி சுத்தம் பண்ணத பாத்தே இது நம்ம வெளியிலேயே தூக்கி போட்டு ஏ இந்த கடலுகுள்ள வரைக்கு போயிட்டு சுத்தோ பண்ண வேண்டிய அவசிய என்ன இருக்கு மக்கள் வந்து அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க போறாங்க சாப்றாங்க தூக்கி
விட்டு அது வந்து மற்றவங்க அரசு மேலேல்லா நம்ம கொற சொல்லக்கூடாது பா நம்ம நம்ம போற நம்ப அத ஒரு நல்லா வந்து அந்த எடத்த ஒரு நீட்டா வச்சுக்கிட்டோம்னா நல்லா தானே இருக்கு அந்த மாரி நெறையா எடங்கள்ல யாரு யோசிக்க மாட்றாங்க அதே மாதிரி மலை மலை மே ல இருக்கும்ல மலைகள் மேல உள்ள இடங்களுக்கெல்லா போகணுனு எனக்கு ரொம்பவே ஆச எனக்கு நல்லா சுத்தி பாத்துட்டே வரணுங்குறது
ஆமா நம்மா நா சொன்லயா மதுரை சொன்லயா இல்லையா அந்த மதுரை பகுதிய பாத்தீங்கனாவே நிறைய மலைப்பகுதி தா நெறையா இருக்கு நம்ம நம்ப பஸ்ல போகும்பொழுதே நம்ம அந்த மலைகள் எல்லா பாத்துட்டே போலா ஆ அதுதா நம்ம நம்மையோ நம்ம திட்டமிட்டு போறது ஒண்ணா இருச்சது ஆனா நடக்கக்கூடிய செயல்பாடு ஒ ண்ணா இருக்குது ஆ அதனாலவே எனக்கு ரொம்ப மனசு
ஆனா நெறையா பேரு சொல்றாங்கல்ல ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட சுற்றுலா போனோம்னா நல்ல மகிழ்ச்சியா இருக்கு அப்டின்ல்லா சொல்றாங்க ஆனா நம்ம சுற்றுலா போறதுக்கு பட்ஜெட் ரெடி பண்றதுலயே நம்ம வீட்ல பிரச்சன வந்துருது இல்லையா
உண்மையா நம்ம வந்து அதாவது நம்ம ரொம்ப தூரோ போக முடியல அப்டின்னாலுமே இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து வெளியில போயிட்டு நம்ம குடும்பத்தோட நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு ஐம்பது ரூபாயாவது வெளியில செலவு பண்ணிட்டு இருந்துட்டு வந்தோம்னா நம்ம மக்கு கொஞ்சோ வந்து மனம் உள ச்சல் அப்டினு இல்லாம இருக்கு நம்மளுடைய கணவருக்கு அந்த மன உளைச்சல் அப்டின்றது இல்லாம இருக்கு ஏனா அவுங்களா பொழுதுக்கு வெளியில அலையறவங்க தானே
ஆமா செரியா சொன்னீங்க பயணங்கள் மகிழ் ச்சியா போறதுக்கு தா ஆனா அதுலயுமே சில நேரங்கள்ல ஆர்க்யூமென்டா போயிடுது எனக்கு நல்லா சுத்தி பாக்குறது பயண போறதெல்லா ரொம்பவே பிடிக்கு அது அவ்வப்போது கணவர் எடுத் விருப்பங்கள தெரிவிச்சுக்கிட்டு தா இருக்கே நடந்தா நல்லா இருக்கு
கண்டிப்பா கா அதா இந்த வரோ போறேன்னா போயிட்டு வந்துட்டு எப்டி இருந்தது அங்க உள்ள எல்லா இடங்கள் எல்லா எப்டி இருந்தது அப்டின்னு சொல்லிட்டு நா பேசுறோம்ன்றது
நிச்சயமா போயிட்டு வந்ததுக்குப்புறோ எந்த மாரி திட்டமிடனுனு எனக்கு சொல்லுங்க அத அடுத்த முற போறப் ப்ப நா பயன்படுத்திக்கிறே ம் செரிங்கப்பா பாருங்க வைக்கிறே
செரிங்க்கா ஆ வச்சறேங்க்கா